ஆ சொல்வீங்களா ஆ ஓகே ஓகே ஓகேங் சிஸ்டர் ஆ சொல்லுங்க சிஸ்டர் சாப்டிங்களா
ஆ சாப்டேன் நீங்க சாப்டீங்களா
ஆ காலைல சாப்டாச்சுங்க மதிய க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு இனிமேதான் சாப்புணும்
அப்படிங்களா பசங்கல்லாம் என்ன பண்றாங்க
ஏங்க ஒரு பையங்க அவன் ஸ்கூல் போயிருக்கான் ஒண்ணாவது படிக்கிறான் இப்போ தான் ஸ்கூல் போயிருக்காரு ம் ஆமா சிஸ்டர் ஒகேங் சிஸ்டர் ஒகே
பையன் வந்து டூ ரெண்டு வயசு தான் ஆகுதுங்க இன்னைக்குதான் நாங்க போயி ரெண்டு ரெண்டரை வயசு கிட்ட ஆகுதுங்க இன்னைக்குதான் பிளே குரூப் போய் சேத்து விட்டு வந்தோம்
ஓ ஓகே ஓகே டூ இயர்ஸ்லே போட்
ஆ ஆமாங்க இங்க என்னன்னா அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆல் தேட்றான் விளையாடுறதுக்கு இங்க பக் பக்கத்துல யாருமே கெடயாது இப்ப அம்மா வீட்ல இருக்கற வரையும் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தான் இப்ப இங்க வந்து அவனுக்கு ரொம்ப தனியா இரு இருக்க மாதிரி இருக்கு அங்க போயிட்டு சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்த கரெட் டா ரெண்டு மண் நேரம்தான் ஆ காலைல ஆமா ஆமா ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நல்லா விளையாடிட்டு காலையில பத்து மணிக்கு போனா பனெண்டு மணிக்கு வரமாரி
ஓகே ஓகே ஒகே நீங்ளே பிக்க்ப் பண்ணி ட்ராப் பண்ணி
ஆனா பக்கத்லதான் இருக்குங்க ஒரு ப கத் தெரூன்ஸ்
ஓகே ஓகேஒகேங் சிஸ்டர் அப்போ ப்ராப்ளம் இல்ல இலனா பிகப் பண்ணு ட்ராப் பண்ண வேர நம்ம யோசிக்கினு
ஆமாங்க அது கொஞ்சொ அவனு கொஞ்சொ எங்கேஜ்டா இருக்க மாரி இருக்கான் இல்லன்னா வீட்ல இருக்கும் போது டி வி போடு டி வி போடு
ஆஹ் நம்மளுக்கும் டையடாய்டும் அவனு
ஆமா இல்ல அவன் கூடவே அஹ் டே ஃபுல்லா வந்து அவன் கூடவே தா போற மாரி இருக்கு இருந்தாலுமே என்ன சொல்றா இல்ல எனக்கு டி வி தான் வேணு டி வி தான் வேணு அப்டின் சொல்றான் அவன் கூடதா விளையாடிட்டிருக்கேன் ஆஹ் இருந்தாலு அப்டிதா சொல்றா
சேரி சேரி ஓகே த ஆஹ் அவனு ஓகே அப்டிதான் ஒர்ரௌடி தா சு வீட்ல இருந்தா அவன் கூடயே டைம் பண்ட்ருக்கணு நம்ம வேற எத்கோ போனா நம்ப பின்னாடியே சுத்திட்ருப் பான் இப்போதா ஆக்சுலி கொஞ் இப்போதான் ஃபஸ்டான்டட் இதுக்கு முன்னாடி வரையு என ன்னா ஆஃப்டே தான் ஒன் டூ ஓ க்ளாக் லா வந்துருவாரு சாரு அஹ் அதனால இப்போ ஆச்சு ஃபோர் ஓ க்ளாக் வரையு
ஃபோர் ஓ க்ளாக் வரையுமா காலேலங்க
காலேல நைன் தாட்டிங்க
நைன் தாட்டியா அப் ப பரவால்ல எங்க பாப்பாக்கு காலேல வந் து எயிட் ஃபிஃப்டீனு ஆஹ் மதியம் வந்து த்ரீ ஃபிஃப் டீன்க்கு லா விட்ருவாங்க
ஓகே ஓ இங்க கா அந்த ஒன் அவர் இப்டி டேலி
ஆமா ஒன் ஒன் ஹார் அப்டி டேலி பண்ணிருக்காங்க அவ காலேல என்ச்சுக் கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பணுங்க
உம் ஹும்
உம் கிளாசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா பா மெட்ரிக்கா இல்ல சி பி எஸ் சிங்களா
ஆஹ் இல்லங்க இப்போ சி பி எஸ் இ இல்ல மெட்ரிக் தான்
மெட்ரிக்
ஆஹ் ஹா சேர் சும்மா என்ன சொல்றது அஹ் இன்னும் கிளாஸே ஸ்டார்ட் பண்றதில்லா அப்டி இருந்தும் அழுதுட்டுருக் காங்கனு சொல்லிட்டு இப்பதான் போ றாங்க ரிட்டன் டீச்சருன் சொல்றது இப்பத்திக்கி நா எல்லாத்தையு சமாதானந்தா படுத்திட்ருக்கே இன்னு கிளாஸே ஸ்டாட் பன்ல ஒன் மன்த்து க்கப்பறந்தா ஸ்டாட்டே பண்ற மாரி ஆகும் போல இன்னிக்கு வரைக்கு இது ஏ பி சி டி இதுதா போயிட் இது வந்து டி வி ய போட்டு அனிமல் சவுண்ட் இப்டிதா காமிச்சிட்ருக்கங்கங்க நெறையா கிட்ஸ் அழுதுட்டுதா இருக்கு மோஸ்ட்லி மோஸ்ட்லி சீக்கிரமா சேத்திர்றாங்க போலங்க
ஓகே ஓகே
யாருமே அந்த என்ன சொல்றது மெட்ரிக்குங்துனால ஏஜி வந்து செக் பண்றதில்ல முன்னாடியே அந்த பேஸ்குள முடியும்போது நமக் கந்த ஃபைவ்லயே முடிஞ்சிருதுங்ள யு கே
ஆ இப்ப ப பையனுக்கு என்ன வயசு ஆகுதுங்க
இப்ப சிக்ஸ்ங்க
சிக்ஸ் இயர்ஸ் ஆமா சிக்ஸ் இயர்ஸ் தான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இப்போ மாத்திட்டாங்க இல்லலைங்ளா எங்க பாப்பாக்கு அப்டிதா ம்
இப்போதா அந்த ரூல் மாத்திட்டாங்க சிக்ஸ் இயர்ஸ் ஃபுல்லா முடிஞ்சாதா ஃபஸ் ஸ்டாண்டடு சேக்கணுன்ட்டு ஆனா இந்த ஸ்கூல்லயு ஃபாலோ பண்ற மாரி எனக்கு தெர்ல
ஆமா நெறையா குட்டி குட்டி பிள்ளைங்கல்லா இருக்கு இல்ல அதுங்க இன்னு அ அந்த அட்மாஸ்பியர்கு அடாப்
அதாட்ட இப்ப என்ன பிரச்னைன்னா இப்போ நீங்க இப்ப தம்பிய ஸ் எட்டு வயசுல போட்டாலு ப்போ அடுத்தது என்ன சொல்றது எல் கே ஜி யூ கே ஜி ஃபோர் இயர்ஸ்லதா பாலோ பண்ண
ஆமா ஆமா சும்மா பிளே குரூப் மாரி ஆக்சுவலா டே கேர் மாரிதா போட்டோம் டே கேர்னா அவங்க வந்து என்னனா ஃபுல்டே பத்தரமா பாத்துபாங்களாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நான் இல்ல இல்லங்க ஃபுல் டே எல்லாம் வேண்டாம் எனக்கு சும்மா அந்த ரெண்டு மணி நேரம் போய் விளயாடிட் வந்தா போதும் எனக்கு டெய்லி வீட்ல வச்சுட்டு இருக்க முடியல அப்பிடின்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஆஹ் கிளேத்திங்ஸ் இருக்கிறதுனால அவங்க அவனுக்கு வந்து ஜாலியா இருக்கு ஆமா ஒரு ரெண்டு நாள் பஸ்ட்டு நா வந்து என்ன சொன்ன ட்ரயல் பாக்கறத்துக்கு விடுறாங்க அவ செத்தாச்சுன்னா நா சே இருக்கற அப்பிடின்னு சொன்னே செரி அவங்க கொஞ்சு தெரிஞ்சோங்கனால செரி ஓக்கேம்மா நீ அனுப்புன்னு நாங்க ரெண்டு நாள் ஜாலியா போயிட்டு வந்தா அ ம்ச் ஆ நறையோ பேசுறாங்கோ போயிட்டு வந்து இவங்க இது சொன்னாங்க அது சொ சொன்னாங்கு சொல்லிட்டு ஆ அதனால வந்து செரி ஓக் கே அப்படின்னு சொல்லிட்டு சேத்து விட்டோங்க
ஓக்கே ஓக்கே ஓக்கே சிஸ்டர் நீங்க ஆக்சுவலி இந்த பீரிலன்ஸ் ப்ராஜெக்ட் தா பண்றீங்களா சிஸ்டர் இல்ல
இல்ல இல்ல இதுதா பண்றங்க இப்ப தம்பி இதுக்கப்புறோன்தா எதனா பண்ணு
அ தம்பி ஸ்கூல் வேர ஓ நீங்க இதுக்கு முன்னாடி வர்கிங் உமேன்னா தம்பிக்காக ஏ ரிலிவ் ஆகிட்டிங்களா ஓக்கே
இப்போ மெட்டர்னிட்டி லீவோட லாஸ்டுங்க அதுக்கப்புறோ ஒர்க் பண்ணல
சரிங்க சிஸ்டர்
தம்பிய பாத்துக்க ஆல்லில்ல நா மட்டுந்தா இருக்க க இப்ப இவரு ஸ்கூல் போனா இது மாரி வேத்னா போனாதா நம்ம வ வர்க் போகுணு
ஓக்கே ஓக்கே செரி செரிங்க சிஸ்டர் ஓக்கே ஓக்கே உங்க ஃபீல்டு ஓக்கே ஓக்கே ஓக்கே அப்பவு நீங்க வர்க் ஃப்ரம் ஓம்மு ரை பண்ணலால்ல ஏ
ஆ இருந்தாலு அவங்க வந்து ஒன் மந்த் நீங்க ஃபஸ்ட்டு ஆபிஸ் வா வாங்க மெ லீவ் முடிச்சிட்டு போயிருக்கீங்கில்ல ஒரு மாசோ வாங்க ஆ கேப் விட்டதுனால ஒரு மாசோ நீங்க ஆப்பிஸ் வாங்க ங்க நா வந்து பேசி ஆ மேனேஜர் கிட்டல்லா பேசி தி ஆ நா வாங்கி கொடுக்குறேன்றாங்க அந்த ஒரு மாசமே என்னால ஆஃபிஸ் போ முடியாது அதுதா பிரச்
கரெக்ட்டு ம் இப்ப பை பையன விட்டுட்டு போறது கஷ்டோ உம்
றோ இருந்துருவா நா இல்லாம இருந்துருவா பட் என்னன்னா அவ கண்ணு எதிர் கருக்கணு
ஆ ஆ ஆ ஜஸ்ட்டு இங்கதா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆனா போது அவருக்கு
ஆமா ஃபீல் ஆனா போது இங்கதா இருக்காங்கன்னு ஃபீல் ஆனா போதும் அதுதா பிரச்சனங்க அவர்கிட்ட
சேரி சேரி சேரிங்க சிஸ்டர் ஒகே ஒகே ஒகேங் சிஸ்டர் ஓகே நாங்களு ஃபஸ்ட் ஐ டி ஃபீல்ட்ல தா இருந்துட்டு ஆக்சுலி தம்பிக்காக தா ரிசைன் பண்ணே போவே இல்ல இப்ப பாத்தா கரியர் கேப் நறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு
ஆமா
உள்ள போனுனா ஒன்னா ஏதோ கோர்ஸ் உள்ள போக வேண்டியதா இருக்கு இல்லாட்டி அ விட்டு வேற எதாது கெடைக்கிற வேலைக்கு போவேண்டியதா இருக்கு இத இருக்கு என்ன பண்றதுன்னு தெர்ல இதுக்கு மேல கோர்ஸ் படிச்சுட்டு ஆமாங் சிஸ் த்தர் கிர் இப்போ அடுத்தது எஜூகேஷன் ஃபீஸ் அடுத் துகேத்த பிரச்சனைல்லா இருக்கு ஃபேமுலிய பாத்துக்கறது இதுல்லா இருக்கு அத என்ன பண்றதுன்னு தெர்ல அ யோசன பண்டுறுக்க பேசாம எதோது கெடைக்குற வேலைக்கே பேசாம போயிட்லாமா இதுக்கு மேலே கோர்ஸ் படிச்சி உள்ள என்டிரியாரளுக்கு பொறும இல்ல சிஸ்டர் எல்லா முடிஞ்சு போச்சு இப்பல்லா ரொம்ப கடுப்பாருக் க்கு அதனால போயிட்டு எதனாவ்து கெடைக்கிற வேலைக்கு போயிடலாமான் யோசன பண்ணிட்டுருக்கேங்க இன்னு முடிவாகல இவனுக் காக்சுவலி ஒன் மந்த்தாவது செட் ஆயிட்டு போயிட் ட்டு வரா எந்த ப்ராப்ளமு இல்ல அப்டின்னா அதுக்கப்பறொ என்ன பண்ணலான் திங் பண்லா அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் இருக்கே ஆமாங் சிஸ்டர் ம் அதுக்காகதா வெயிட் பண்ணிட்டுருக்கே சிஸ்டர் அதனால எதுவு பண்ணல இப்பத்திக்கு இப்பத்திக்கு ஹவுஸ் ஒய்ஃப்தா
ஆ ஆக்சுவலா நானுமே வந்து பாப்பா பொறந்தப்ப என்ன பண்ண அப்டின்னா கரெக்டா ஒன்னியரு ஆ மெட்டர்னெட்டி மெட்டர்னிட்டி லீவு எல்லா எடுக்கல அப்போ அப்ப நானு பிரக்னன்சி அப்பவே நா லீவ் எடுத்துட்டே அது ஃபர்ஸ்ட் ப்ரக்னன்சினால நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணு அப்டினு வீட்லெல்லா வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால அப்பவே வந்து நா பிரேக் எடுத்துட்டே அப்ப பிரேக் எடுத்துட்டு கரெக்டா அவளுக்கு ஒன் இயர் முடிஞ்சு பீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன் இயர் ஒன் மன்த்ல பீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு நா ஜாயின் பண்டேன் அப்போ கோவிட் டைம்ன்றதுனால ஒர்க் ப்ரம் ஹோம்
ஓ அதனால ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சு ஆ ஆ
ஆ நாலு வருஷம் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் இததான் அந்த ஆஃபிஸ் பக்கமே எட்டி பார்த்தது இல்ல ஆபிசும் ஜம்ப் பண்ணிட்டேன் இருந்தாலுமே எப்டின்னா ஆ ஆபிஸ் பக்கமே போனது இல்ல ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன் கடைசியா அப்புறம் பா ஹ எங்க பாப்பா தம்பி பொறந்தப்போதான் வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டுத நால தான் நான் போகல அப்ப வந்து எல்லாம் பேக் டு ஆபிசு இனிமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆ ஹோம்லா கொடுக்க மாட்டோம் னாங்க அப்டின்னு னா சொன்னாங்களா இல்லங்க நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இரு க ஆ அப்டிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாத்தி அப்டியே ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் இப் தம்பி வந்து மாமியார் அது மாதிரி யார்னா வந்து பாத்துக்குன்னா பரவாயில்ல நாங்க வந்து வேற ஊர்ல இருக்கோம் அவங்க வேற ஊர்ல இருக்காங்களா னால யாரும் வரமாட்டாங்க
அப்றம் ஓரளவுக்கு ஒரு நாங்க ஆக்சுவலி முன்னாடி தனியா தா இருந்தோ அடிக்கடி ஆக்சுவலி ஹஸ்பண்ட் சிப்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்றதுனால இது செட் ஆகல பயம் தம்பிக்கி ஸ்டேபிள்லா ஒரு அவங்களால குடுக்க முடியல இல்ல அவன் திருப்பி திருப்பி போனா அவனுக்கு ப்பாக்கிரா அதனால செரி ட்டு நாங்க இப்போ இன்லாஸ் கூடயே வந்து நாங்க செட்டுல் ஆய்டோ
செட்டுல் ஆய்டிங் ஆமா ம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா தம் ம் பஸ்ட்டு வந்து நல்லா ரெண்டு பேரு அட்டாச் ஆய்டுவாங்க அப் பைய அதுக்கப்றோ நம்ம வந்து எது பிரிச்சு கூட்
அத மாரி இப்ப இப்ப ஆக்சுவலி அவனுக்கு என்னனா அதுவே அவனுக் கு ரொம்ப இதா இருக் கு ஃபீலிங்சா இருக்கு அமா இதா அவங்க அப்பா வீடியோ கால் பண்றாரு அப்டின்னா அவனுக்கு பேசவே விருப்போ இல்ல கடுப் நம்ம என்னமோ பிரிச்சு கடுப் பா கூட்டிட்டு வந்த மாரி அவ திங்க் பண்றா அதனால பேசவே மாட் நம் லா வாலண்ட்ரியா குடுத்து பேசு பேசுன்
பேசு ஆமா நாங்க்ளுமே வந்து நீங்க சொன்ன மா த நாங்களா ஊர்லயே வந்து இப்பதா வீடு வாங்கி எல்லா செட் டுல் ஆய்டோ எ எங்க பாப்பா வந்து ஆஹ் எங்க பாப்பா வந்து எப்டிச் சொல்றது ரொம்ப அவங்க அப்பா மேல ரொம்ப அஃபெக் இருக்கா ஃபீவர்ன் வந்துச்சு ஒரு ஒரு மாசோ கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆய்ட்டா அவங்க அப்பா இல்லாம அப்றோ யோஸ்ச்சோ இவ இதெல்லா அப்றோ பாத்துக்லா நம்ம ஓ ஒண்ணாவே இருக்கலான் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்
ஓஹோ சேரி சேரி சேரி அக்சுவலி இப்ப னனா இவனுக்கு இவன பாக்கும் போதுதா பரிதாவமா இருக்கு பையன பாக்கும்போ நம்ம கூட எப்டியோ மேனேஜ் பண்ணிக்கலா சுச்சுவேஷன் தெரிஞ்சு நம்ளுக்கு ஒரு ஒரு வாட்டின் ஷிஃப் பண்றது ஆக்சுவி ஒன் இயர் ஒன் ஷிப்ட் பண்ற மாரியே இருக்கு அதுனால இ யா எல்லார் பக்கம்மே ஒரு ப்ரச்சனையா இருக்குன் சொல்லிட்டு ஒவ்வொரு டைமு தேடி தேடி அலஞ்சி பண்ணதா இருக்குன் சொல் பேயாச்சி அப் பையனுக்கு மட்டுந்தா செட் ஆக்ல ஹ்ம் மத்தபடி போய்ட்டு இருக்கு ஆனா எ நம்ளுக்குமே இருக் கிதா பேசாம அப்டியே இருந்துருக் யாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு எங்க இருக்கு அட வேற வழி இல்ல நம்மளுக்கு புரியுது அவங்ளுக்கு புரில அவ்ளோதா வித்தியாசொ அஹ் சரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஒங்களுக்கு அஹ் ஓகேங் சிஸ்டர் தேங்குயு பாய் சிஸ்டர்